ஹலோ கேக்குதா
அ கேக்குதுங்க வணக்கம்ங்க
ஆ வணக்கம்ங்க
எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே எப்டி போச்சு இன்னக்கி காலைல ஒங்ளுக்கு
இன்னைக்கு கால குட் உங்ளுக்கு
ஆ நல்லா போச்சுப்பா என்ன என்ன பத்தி பேச்லா ஏதாவது சொல்லுங்ளே உங்ளுக்கு ஏதா ஐடியா இருக்கா
நீங்ளே சொல்லுங்கா
நாங்ளே சொல்லணுமா என்னா சொல்லலா சரி ஒங்ளுக்கு புடிச்ச விஷயத்த பத்தி நீங்க சொல்லுங்க ஒங்ளுக்கு ஏதாது புடிக்குமா சில பேருக்கு அ ஏதோ ஒன்னு புடிக்குல்ல ஒங்ளுக்கு ஏதா புடிக்கிற விஷயமா இருக்கு அது சாப்பிடுறதா இருந்தாலு செரி இல்ல ஏதாவுது ஒரு கேம்மா இருந்தா செரி எப் சாப்புறது புடிக்கு அப்டின் சொல்றீங்ளா செரி எப்டி பிரியாணி பிடிக்கு ஆ ஓகே அது எப்டி அ எத்தன நாளைக்கு ஒரு வாட்டி சாப்டுவீங்க
எப்டி எங்க எங்க சாப்ட்டு உங்ளுக் புடிச்சது அதானே
ஆ அதுதா அதேதா
எனக்கு வந்து இந்த அ நீங்க நா லொக்கேஷன் சொன்னா ஒங்களுக்கு தெரியுமா
லொக்கேஷன்லா ஷேர் பண்ண கூடாதே சேர் சொல்லுங்க நார்மலா சொல்லுங்க
ஓகே திருவள்ளூர் பக்கத்துல திருவன்னுர்னு ஒரு சிட்டில ரஜ் ரஜினி ஹோட்டல்ன்னு ஒரு ஹோட்டல் இருக்கா
ம்
அந்த ஹோட்டல் தா இப்ப பிரியாணி மோ சாப்டு இருக்கே அந்த ஹோட்டல சாப்டதா ரொம்ப புடிக்கு
ஓ ஓகே ஓகே ஆ பிரியாணி எனக் நல்லா இருக்கு ஓகே ஓகே திருவள்ளூர் டிஸ் ஓகே நெறைய இப்போலா பிரியாணி கடலா வந்திருக்கு தெரியுமா மிட் நைட்ல அன்லிமிட்டட் இருக் கு மிட் நைட்ல எந்த நேரத்துல போனாலு பிரியாணி கடைங்கலா நெறைய இருக்கு சின்ன சின்ன கடைங்களே சில கடைங்கள நல்லா இருக்கு அ இங்கேலா சின்ன சின்ன வண்டியில கொண்டு வந்து அ பிரியாணியலா போட்டிருக்கா அது நைட்டு ஒரு ப பத்து பதினொரு மணிக்கு மேலலா கூட இருக்கு பன்னெண்டு மணிக்கெல்லா கூட இருக்கு அது அது எல்லாரு அங்க வந்து சாப்புறாங்க அ பசங்களா ரொம்ப சரி அட்டி பிரியாணியா
அதா எல்லாரு கூட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோனா நம்ம கூட்டமா உக்காந்து ஒரே எடத்துல ரவுண்ட் வட்டமா சர்க்லா உக்காந்து சாப்புற மாரி இருக்கு
ஆ ஓ அந்த மாதிரிங்களா ஓ இங்கே ஓ இங்க சென்னையில பிரியாணி க கட மூன் மணி பிரியாணி அது மூனு மணிக்கெல்லா இருக்கு நைட்டு வியாசர்பாடில ஆம்மா புளியந்தோப்பு ஆமா மூனு மணி பிரியாணினு சொல்லி ஏரியா ஃபுல்லா பிரியாணி கடைங்களா இருக்கு நா ஒருவாட்டி போன சரி எப்டி இருக்கு பாக்கலா அப்டின்னு சொல்லிட்டு தம்பி கூட போன நைட் எல்லா தூங்கல அலாரம் வச்சு எழுந்து போனோ இங்க இருந்து ஒரு ரெண்ர மணிக்கு கிட்ட கெளம்பி போனோ அங்க போனா அ அந்த ஏரியா ஃபுல்லா ஒரு ஏரியா ஃபுல்லா இருக்கு அந்த ஒரு நாங்க போகுபோது ஒரு மூன்ற மணி இருக்கு அப்பயே பாத்தீங்கன்னா சில ஃபுல்லா பிரியாணி கட ஆமா அப்டியே அந்த ரோ ஃபுல்லா இருந்துச்சு பெரிய பெரிய பெ பாத்துரத்ல பிரியாணி செஞ்சு வச்சிருந்தாங்க சிக்கன் பிரியாணி இருந்துச்சு பீஃப் பிரியாணி இருந்துச்சு ஆ ஃபேமிலியோட கூட வந்து சாப்ட்றாங்க அ அப்பா அம்மா பசங்க அப்டின் கூட வந்து சாப்றாங்க ஆ பசங்க கூட வந்து சாப்புறா அந்த எடம் ஃபுல்லா அந்த மூனு மணின்றது நம்பள்க்கு தெரிலலா மூனு மணின்றது உங்களுக்கு வந்து எல்லோரு அந்த நேரத்ல் தூங்குற நேர அப்டின்னமோது அந்த டைம்ல ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லா கடைங்க இருக்கு ஐஸ்கிரீம் இருக்கு தெரில நெறைய ஏரியாஸ் இருக்கு கப்ரின்னு கூட ஆ என்னமோ ஒரு கட கூட சொன்னா அங்க கூட அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே பிரியாணி இருக்குமா அது ஈவ்னிங் டைம்ல் ஃபுல்லா எல்லாமே இருக்குமா அந்த மாதிரி ஒங்க ஊர்ல
நா கூட இன்னிக்னா வந்து சாப்புனுங்க அந்த எத்துல அந்த புளியந்தோப்புண்ணறாங்கள
அம்மா
அது நல்லான்ச்சா டேஸ்ட்டு சாப்ட்டீங்ளே
பரவால்ல ஏதோ ஒரு வாட்டி நல்லாருந்துச்சு அப்றோ அடுத்தடுத்த வாட்டிலா போகும்போது அந்த அளவுக் கு நல்லால்ல ஏதோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணோ ஆமா ஆ வீட்ல செய்ற மாரிதாருஞ்ச்சு ஒன்னு ஸ்பெஷலா இல்ல செரி மூனு மணி பிரியாணி அப்டின்னு சொல் டு சொன்னாங்ளே என்னடா இருக்கு அப்டின்ட்டு ஒரு ஆர்வத்துல போய் ஒரு வாட்டி அத பாத்ததுதா அப்றோ அதுக்கு பெறகு போகல அப்றோ அந்த மன்னடி போய்ருக்கீங்ளா
மன்னடி
ஆ
ம் ஹும்
ஆ மன்னடியுமே அது வந்து முஸ்லீம் ஸ்டீட் மாதிரிருக்கு அந்த ஸ்ட்ரீட்ல ஃபுல்லா வந்து ஃப்ரைடு ஐட்டம்ஸா தா வச்சுருக்காங்க ஆ மீட் இருக்குல்ல ஆ அதுல வச்சு அது அது எண்ணெல பொறிச்சி அது டிஃப்ரன்ட் டிஃப்ரன்ட் டு இதுலருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஃபுல்லா ஒரு ஸீட்டு ஃபுல்லாருக்கு ஒரே கடைலருக்கு ஃபுட்டு மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி இருக் கு மீல் கெடைக்குமான் தெரில ஜூஸ் இருக்கு அ அப்றோ ஃபுல்லா வந்து இந்த எண்ணெய்ல பொறிச்ச மாதிரிருக்கு அது என்னமோ ஆ எப்டி சொல்றது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லா இருக்குல அந்த குச்சில குத்தி அது ஒன்னொன்னு அ சிக்கன் பக்கோடா சிக்கன் வ வ அந்த கட அந்த மாதிரி சொல்லி அந்த கட ட எப்டியு எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா எல்லா கடையுமே ஒரேதா இருக்கு நானு அது ஒரு வாட்டி போய் பாத்தே சேரி என்னடா அது மன்னடின்னு சொல்றாங்களே அப்டின்னு சொல்ட்டு பாக்லான் பாத்தா ஓ எல்லா கடைலயுமே அதோதா இருக்கு காம்போ மாரி வச்சுருக்காங்க ஒன்னொன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்லருக்கு ஒன்னு பக்கோடா ஷேப்லருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு உருண்டையா உருட்டி ஸ்டிக்குக்குள்ள இன்சர்ட் பண்ணி வச்சிருக்காங்க சோ டிஃப்ரெண்ட்டே வந்துது மீட் டே‌ வந்து டிஃப்ரெண்டாருக்க மாரி இருந்துச்சு அப்டி இன்னொன்னு இது சாப்ட்டு பாத்தே அ ஏதோ ஒரு வாட்டி சாப்புட்லா அவ்ளோதா இப்ப நீங்க சிக் கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லா அவ்ளோ தா
என்னக்கா எத கேட்டாலு ஒரு எப்பனா ஒரு அது அதிகம்னா சாப்பிட்லா ஒரு வாட்டி தா சாப்ட முடியு அப்டின்றீங்க
ஆமா அதானே அது வெரைட்டியாருந்தா பரவாயில்ல ஒரே கடைல இருக்கு அது ஆமா‌ எல்லாமே அந்த கடைல இருக்கிற எல்லா கடைலயுமே அதே அ வெரைட்டி ஐட்டம் தாருக்கு எல்லாமே எண்ணெய்ல பொரிச்சதுதா
ம்
அங்க பிரியாணில்லா இல்ல அப்றோ இன்னுனு எதோ ம் அது வந்து பேர் என்னமோ சொன்னாங்க அது என்மோ அது கறி இருக்குல்ல மீட் டு மட்டன் இருக்குல்ல அது அப்டியே வேக வைப்பாங்களாம் வேக வச்சு அத என்னமோ பாயசம் மாரிருந்துச்சு கூழ் மாரிருந்துச்சு அது பேர் என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க அது எனக் பேர் மற
முஸ்லிம்ஸா அந்த முஸ்லிம்ஸ் குடிப்பாங்கள அந்த இந்த பயாசம் மாரி அதுவா
அதுதா அதுதா அது இது கிடையாது அது கூழ் கிடையாது அ து வெறும் மீட்டு
ம் ம்
அது அப்டியே பாயசம் மாரி இருந்துச்சி ன்மோ பேரு சொன்னாங்க அது பேரு
அக்கா அந்த முஸ்லீம்லா அந்த எதோ ஒரு பங்க்ஷனுக்கு அந்த ப் அ பாயாசம் மு முஸ்லிம் பாயாசோ அதுக் பேர் வேற தெர்ல ஆனா அதுவு நான்வெஜ் தான்கா ஆ நோம்பு கஞ்ச்சி
ஆ இது நோன்ம்பு கஞ்சி இருந்துச்சி ஆ அது வந்து அரிசி வெச்சிருக்காங்க அரிசியோட மீட்டும் போட்டு செய்வாங்க அது
ம் ம்
இது வந்து வெறு கறியே வந்து வேக வெச்சி அத என்னமோ கொழ கொழன்னு இது பண்ணி வெங்காய அ அதெல்லா போட்டு செஞ்சிருக்காங்க ஃபுல்லா அது பேரு என்னமோ பேரு அது பேரு ஆ டேஸ்ட் பண்ண சாப்ல்லா பரவால சாப்பலானா அது அவ்ளோ ப்ளாட்டா இருக்குல்ல உஹும் வெறும் மட்டனா இருக்குல்ல
ம்
நீங்க நல்லா சாப்டுவீங்க சின்ன பசங்க எங்ளுக்கெல்லா எல்லா ஒரு வாட்டி சாப்ல்லா ஏதோ போய் பாத்தோ அ வா அப்டின்ட்டு சாப்பலா எல்லா ம் ஆமா
ஓகே
சொல்லுங்க தம்பி நீங்க ஏதாவது உங்களோட புடிச்சத ஏதாவது ஃபுட்டு நீங்க வேற எங்கியாவது எங்கியாது சாப்ட்ருக்கீங்களா பிரியாணி
அது எனுக் பிடுச்சித அங்கதாங்க நா நொறைய ஹோட்டல சாப்பிடு சாப்பிடுவங்கா ஆனா எனக் புச்சதுன்னு பார்த்தா எனுக்கு அந்த ஹோட்டல புடிக்கு அதுவு அங்க பீப் நல்லா இருக்கும் திருவள்ளூர் பக்கத்தில தின்னனூர்னு ஒரு சிட்டி
ம்
திருவள்ளூர் சொன்னதா பாதி பேர் தெர்து திண்ணூறுனா சோ தெரிய மாட்டேங்கிது அதனால தா தின்னனூர் திருவள்ளூர் பக்கத்துல அப்டின்ற
ஓகே ஓகே திருவள்ளூர் தின்னனூர் ஆனா கேள்விப்பட்டிருக்கே அந்த எடத்த நானு
ஆ திரு தின்னனூர் ஆ ஸ்கூல் நேம்லா தெரியுள்ள இந்த ஜான்சன் ஸ்கூல் தாசர் ஸ்கூல் அதெல்லா
அதெல்லா தெரியாதுப்பா எடோ எங்கியோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு
ஓ
எப்டி பிரியாணியோட பிரைஸ்ஸல்லா எவ்ளோ அங்க ஒரு பிளேட் பிரியாணி இன்னு இதே பெரிய பெரிய ஹோட்டலா சாப்ட்டா த்ரீ பிப்டி வருல்ல
ஆமா ஆமா ஆனா அங்கெல்லா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுக்கா
ஆமா
ஆனா இங்க எப்பவுமே இந்த தள்ளு வண்டியில சாப்றதுதானே டேஸ்ட்டு
ஆமா எல்லாருமே சூப்பு இதெல்லா சாப்ட்ருக்கீங்ளா
சூப்லா சாப்டுகிற ரீசண்டா தாங்க போன ஒரு த்ரீ டேஸ் முன்னாடிதாங்க போனே சூப் குடிக்கிற்துக்கு ட்ரிப்புக்கு வேர போயிட்டு வந்து தொண்டகிண்டெல்லா முடியிலையா கத்தன்து அதனால பசங்களோட சேந் மூணாயிரத்தி ஐநூறு வாகமானு வர்கலா
ஓ எ எதுல
அது பசங்கூடதா வேன்லதா
வேன்ல போயிருந்தீங்ளா ஓகே ஓகே எத்தன பேரு
பக் இருவத்தி ஓர் பேருக்கா இருவத்தி ஒரு பேருக்கு வேன புக் பண்ணது ஒரு இஷ்சுனால ரெண்டு பேரு வர்ல வர முட்ல அப்டின்ட்டானுங்கோ செரி ஓகே அப்டின்னு சொல்ட்டு நாங்க வெறு பத்தம்போது பேர் போயிட்டு வந்தோ
ஓகே ஓகே எப்டி எவ்ளோ ஒரு ஆளுக்கு நீங்க எவ்ளோ போட்டீங்க பா ஹெட்டுக்கு
வேனுக்கா
ஆ வேனுக்கு இல்ல உங்களோட எக்ஸ்பென்ஸ்சனு இருக்குல அந்த ட்ரிப்பு போறதுக்கு
அதுக்கு சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்றவங்க இருக்குறாங்க சில பேரு வந்து நார்ம்லா அதா ட்ரிங்க் ட்ரிங்க் பண்றவங்களுக்கு வந்து ப பதினோராயிரத்தி சில்ற ஆய்ச்சு என்மோ
ம்
அது ட்ரிங்க் பண்ணாத வந்து ச நைன் நைன் நைன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட்லே முடிச்சிட்லா
ஓ இது வந்து நீங்க சாப்டுறது
ஆமா எல்லாமே ஆட் பண்ணி ஆமா ரூம்மு அக்கா ரூம் தாங்காலா நாங்க வந்து வீக்டேஸ்ல போய்ட்டமா அது வந் ந்து ரூம் வந்து வீக் டைம்ல வண்ட்டீங்க நீங்க அதனாலாத வேன் டிரைவர்ட்டயு பேஸ்னோ ஆனா இதுமாரி நா இதுமேட்டு அதிகமா சொல்றே காசு அப்டின்னு அவர் என்னா சொல்வாரு இது இல்லடா தம்பி இது வீக் டேஸ்சு
ம்
நம்ம ஒரு வீ வீக் டேஸ்ல வர்ல்லனா பிரச்சன வருது
ம்
அது எதோ பேசுனகா அதுக்கப்பற ஒரு ரூமுக்கு ஒருத்தருக்கு அறனூத்தி அம்பருவா குத்துக்கா
ம்
அது மாரி அது எப்டின்னா ஒரு ஹாலு ரெண்டு ரூமு அந்த ஒரு ரெண்டு ரூம்மு
ஓ ஹாலு ஓகே ஓகே அ
ஒரு ஆலு ரெண்டு ரூம்மே அதுல வந்து ஹால்ல வந்து பத்து பேர் படுகக்குற மாரி இருக்கு
ம் ஹால்ல பத்து பேர் படுக்கற மாரியோ
ஆமா பெரி பெரிய பெர்சா இருக்கு ஹால் அப்பற ரூம்ல மத் தவங்க மத்த பேர் ஒன்பது பேர் பத்துணுனோ டிரைவர் வந்து அவரு நா வர்லடா நா வேன்ல பத்துக்கிறேண்டா அப்டின்டாரு டிரைவரு
ஓகே ஆ
ம்க்கு
அது அந்த ரூமுக்கு வந்து ஒரு ஆளுக்கு அறனூறு ருபவா
ஆமா ஒரு ஆளுக்கு அறுனூறு ரூபா ஆகுங்க்கா கணக்கு போட்டா கடோ
எத்தன நாள் தங்குனீங்க ஒரு ஒரு நாய் ஒரு நாளைக்கா
இது பன்னெட் மண் நேரோ கரெக்டா அதாங்க நீங்க தூங்கப் போறப்ப மட்டு அந்த ரூம யூஸ் பண்ணிக்லா தூங்கிட்டு கால்ல எந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு
ம்
அதுக்கப்பற சுத்தி பாக்கறதுக்கு போயிட்டோ இந்த டீ கார்டனு வாட்டர்ஃபால்ஸ்சு
ம்
அ வாக்கிங்கு
ஓகே அது அதுனா அந்த போட்ல ரைட் பண்ணுவீங்ளே அதுதான
அ அத்தா
ஓகே ஓகே அது அதெல்லா சூப்பரா இருந்துச்சா தம்பிய நம்ப்ளுக்கு ம் டைம் முடிஞ்சிருச்சு அ உங் கூட பேசினதுக்கு ரொம்ப நன்றி
ஓ நானே பாக்கலக்கா
சீரி ஓகேப்பா த ரொம்ப ந தேங்க்ஸ் அ ஓகே ஓகே உம்